நல்லாருக்கே ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்க ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க
தகி ஆ நல்லாருக்க ப்ரோ
சரி ப்ரோ ஆ சாப்ட்ட ப்ரோ நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டே ப்ரோ சாப்டே எப்டி ஒர்க்ல்லா எப்டி போய்ட்டுருக்கு
போய்ட்டு இருக்கு ப்ரோ எல்லா
ஓ ஓகே ஓகே ப்ரோ ஸோ அப்பறம் என்ன ப்ரோ எதாவது ஸ்பெஷலா இன்னைக்கி
இன்னைக்கி அதா சிக்கன் தா ப்ரோ இன்னக்கி சிக்கன் தோச
ஓகே ப்ரோ ஒங்களுக்கு புடிச்ச கேம் என்ன ப்ரோ விராட் கோலி தோனி அ சச்சின் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர் கிரிக்கெட் பிளேயர்
கோலியு புடிக்கு டோனியு புடிக்கு ப்ரோ
தோனியு புடிக்கு சோ கிரிக்கெட்ல்லா நல்லா விளாடுவீங்களா பேவரட் கிரிக்கெட் ப்ளேயர்னா யாரு ப்ரோ ஒங்களுக்கு
பிளேயரா ப்ரோ
ஆமாம் ப்ரோ
இது யுவராஜ் சிங்
யுவ்ராஜ் சிங்
ஆமா ப்ரோ ஆமாம் ப்ரோ
ஓ ஓகே ஓகே ப்ரோ யுவ்ராஜ் சிங் ஓகே சூப்பர் ப்ரோ
போனனாள வந்து இப்போ விராட் கோலி தா பாத்துட்டுருக்
வேற லெவல் ப்ரோ
ஆமாம் ப்ரோ
யுவ்ராஜ் சிங் சூப்பர் ப்ரோ ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸூ அடிப்பாரெ
ஆமா அந்த ஒன்னு நாள தா ஆள பிடிக்கு அந்த மாரிய பேட்டிங் ஸ்டைலுகான்டி தா ப்ரோ
சூப்பர் ப்ரோ அவங்கல்லா வந்துட்டு அவங்கல்லா பீட் பண்ண முடியாது இந்தியால
உம்
அந்த மாதிரி யாராவது பீட் பண்ணியிருக்காங்களா ப்ரோ அ இ யுவராஜ் சிங் அப் அப்றமா யாராவது
உம் வெஸ்ட் இண்டீஸ்ல பண்ணதா கேள்விப்பட்டேன் ப்ரோ அதுக்கப்புறோ
இல்ல ப்ரோ இப்ப ரன் பண்ணிருக்காங்க வேற கண்ட்ரிஸ்ல பண்ணிருக்காங்க நம்ம இந்.. இந்தியாவுல நெறைய அளவு ப்லேயர்ஸ் மீட் பண்ணிருக்காங்க.
அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருக்காங்க அதுக்கு மேல அடிச்சதுஇல்ல.
ஓ ஓகே ஓகே ப்ரோ. சோ உங்களுக்கு என்ன ப்ரோ. ஐ பி எல் ல எந்த எந்த டீம் ஃபேவரட் உங்களுக்கு ஆர் சி பி யா
ஐ பி யல் லயா ப்ரோ ஆமா ப்ரோ ஆர் சி பி தா. இப்போ அவுங்களே ரெண்டைம் கப்பு அடிச்சுட்டாங்க
வேற லெவல். அப்புறோ என்ன ப்ரோ குஷி தா உங்களுக்கு ஆர் சி பிக்கு.
ஆமா செகண்டு எதிர்பார்த்தது கரெக்டா அடிச்சட்டாய்ங்க. அடுத்து இன்னொரு பைய கப்புக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோ தேர்ட் வந்து நீங்க என்ன ப்ரோ சென்னையா
என்ன ப்ரோ புரியல.
உங்களுக்கு என்ன பிடிக்கு சென்னையா.
எனக்கு சி எஸ் கே பிடிக்கும் ப்ரோ மும்பை பிடிக்கு. அதுக்கப்புறோ மும்பை பிடிக்கும் அதுக்கப்புறோ அ எஸ் ஆர் ஹச் கூட பிடிக்கும் ப்ரோ
எனக்கு எல்லா டீமு புடிக்கும் ப்ரோ அதுக்கப்புறோ இந்த ஆர்சி உம் ஆர் சி பி கப் அடிக்கல சரி அவங்களுகான்டி அந்த போனவாட்டி சப்போர்ட் பண்ணி செரி ஆர் சி பி ன்ட்டு இப்ப ஆர் சி பிய புடிக்க ஆரம்பச்
சூப்பர்
உம் ம்
எனக்கு வந்துட்டு ப்ரோ அந்த ம்.. கேன் வில்சன் தெரியுமா ப்ரோ நியூசிலாந்துல
ஆ தெரியு தெரியு ப்ரோ
ஆக்சுவலி அவர் வந்து எஸ் ஆர் எச். வந்து எஸ் ஆர் எச்சும் அவரு ஏதோ ஒரு நம்ம ஐ பிஎல் டீம்ல யாரையோ வந்து அவரு இதா இருந்தாருக்கு பாருங்க கேப்டனா இருந்தாரு பாருங்க என்ன டீமு ஆர் சி பி யா எஸ் ஆர் எச் சா
இது எஸ் ஆர் எச் ல இருந்தாரு ப்ரோ
எஸ் ஆர் எச் ல இருந்தாரு எனக்கு கேன் வில்லியம்சன் புடிக்கு ப்ரோ கேன் வில்லியம்சன்னோட ஆ அந்த ஒரு கேப்டன்சி ஆ கேப்டன்சி ரொம்ப புடிக்கு கேன் வில்லியம்சன்
ம்
எனக்கு இண்டியாக்கு அடுத்தபடியா பாத்தீங்கனா எனக்கு கெ நியூஸ்லாந்து புடிக்கு சோ ரொம்ப இவரோட கேப்டன்ஸி வந்து ரொம்ப நல்லா இருக்கு கேன் வில்லியம்ஸ்சன்து அவருதா இப்போ ரிட்டைர் ஆயிட்டாராமே
ஆமா ரிட்டைட் ஆயிட்டாப்ல இந்த ஐ பி எல் லயுமே இல்லையே ஆளு
ஆ ஆமாம் ப்ரோ ஐ பி எல் கூட வர்ல அவரு
ஆமா
கிட் அவரு அவரோட அந்த கேப்டன்சின்றத பாத்தீங்னா ரொம்ப காமா இருக்கு ப்ரோ
ம் ஆமா ப்ரோ ம் கேம்டபின்சி நல்லா பன்னுவார் பேட்டிங் நல்லா ஆடுவாரே ப்ரோ
ஆ ஆமா ப்ரோ சோ அது நல்லா இருக்கு ஆ அஸ்திரேலியா கூட கொஞ்ச ஆட்டிட்யூட் டீமுன் சொல்லலா பட் ஆனா நியூஸ்லாந்து வந்துட்டு அங்க இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே நல்லா இருக்கும் ப்ரோ இதுக்கு முன்னாடி வந்து ஆ ஐ பி எல் ல கூட வந்தாரே அவரு பேரு வந்துட்டு பிளேயரு அவர் பேரு வர்ல பட் ஆனா வந்து அவரு சூப்பர் பிளேயர் ப்ரோ
ம் ம்
எம்ல ஸ்டார்ட் ஆகுன் நெனைக்கிறே சோ அது நல்லா இருக்கு ப்ரோ மெக்கலன் யாஸ் ப்ரோ கரெக்ட்டு ப்ரோ பிரன்டன் மெக்கலன் அவர்கள்
ம்
அவரு வந்து சூப்பரா இருக்கு ப்ரோ பேட்டிங்லா செம்மையா பண்ணுவாரு ஓப்பனர் சி எஸ் கே
ஆமா ப்ரோ மெக்கல்லா எனக்கு புடிக்கு ப்ரோ
எஸ் ப்ரோ அவரு இப்ப இல்லன் நெனைக்கிறே அவரு ரிட்டைர் ரிட்டைர்டு பெர்சன்
அவரு எப்பயோ ஆயிட்டாரு ப்ரோ கேம் வில்லியம்சன் கூட இந்த ஐ பி எல் தா ஆனாரு அவரு எப்பயோ ஆயிட்டாப்ல
பிரன்டன் மெக்கல்லா நியூஸ்லாந்து ப்ளேயர்ஸ்லா சூப்பரு ப்ரோ அவங்களா வந்து எப்டி சொல்றது ஆனா என்ன அவுங்க இது வரைக்கு வேல்டு கப்பே அடிக்கலதானே
ஆமா ப்ரோ நியூஸ்லாந்து அடிக்கல ம் இன்னொரு டீம் என்னமோ அடிக் இல்ல நா சவுத் ஆஃப்ரிக்கா அவுங்களு அடிக்கல
ஆனா ரெண்டுமே வந்து ஒரு பவர்ஃபுல் டீம்தா ப்ரோ நியூஸ்லாந்தோட நியூசிலாந்து வந்து ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அவ்ங்க ஸ்பின்னர்ஸ் வந்து செம பவர் ப்ரோ நியூஸ்லாந்து ஆனா எ என்ன வின் பண்ண பாக்றாங்க எனக்கு அதுதா ஆ ஒரு இது
ம்
பட் ஆனா வேற லெவல் அந்த நியூசிலாந்து இதுக்கு அதுக்கப்ற ப்ரோ இது ஆ ஆஸ்திரேலியால ப்ரோ அ மிஸ்டர் ஸ்டார்க் இருக்காருல அவரு இன்னு இருக்காரா ப்ரோ டீமுக்குள்ள
அவரு இருக்காரு ப்ரோ ம் ஆனா டி டுவெண்ட்டிலேயோ ஃபிஃப்டி ஓவர்லேயோ எதுலயு ஒன்ல இல்லன் நெனைக்கிறே
ம் ம் ம்
ம் ஓரு ஆண்ணா இருக்கு இன்னு இருக்காப்ல இது டெஸ்ட்டுல இருக்காப்ல
டெஸ்டிங்கா ஓகே ஓகேங்க ஸோ நம்மத்துல ஓல்டு ப்ளேயர்னா ஏஜ்டு பர்சன்ஸ்னா யாரு ப்ரோ ஷம்மி அதுக்கப்றோ ப்ரை ஜடேஜாங்ளா
ஆமா ப்ரோ அதுக்கப்றோ வந்து புவனேஷர் குமாரு இப்ப ஐ பி எல் ல செம்மயா போட்டாப்ல அவர ஆனா எடுக்கவே இல்ல இவிங்க ஏஜ் ஆய்ருச்சு அப்டின் என்னமா சொல்றாய்ங்க
கேரெட்டு ஒரு
ம் ஆனா அவ்ரு வந்து அவ்ளோ சூப்பரா போட்டாரு
ஆ ஆமா ப்ரோ நாலு விக்கெட்ல ஒரு ஒரு ஒரு இதுல வந்து நாலு விக்கெட் எடுத்தாருன் நெனைக்கிறே நாலா அஞ்சா ப்ரோ ஒரு இல்ல ப்ரோ ஒரு மேட்ச்ல நாலு விக்கெட்டு அஞ்சு விக்கெட்டு எடுத்தார் நெனக்கிறே
ஆ அது எல்லா மேட்ச்லயு அப்டிதா எடுக்குறாப்ல
சூப்பர் ப்ரோ இல்ல ப்ரோ எடு க்ல புவனேஸ்வர் குமார் எடுக்கல ஆனா இவுங்க எடுத்துருவாங்க ப்ரோ குல்தீப் யாதவ் எடுத்துருவாங்க ப்ரோ
ம் குல்திப் யாதவ் சரியாவே போட்ல ஐ பி எல் ல அவர எடுத்துறாய்ங்க நல்லா போட்ட புவனேஸ்வர் குமார எடுக்க மாட்டிக்கிறாங்
ஏனா அது வந்து அப்டியே அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ பாத்துட்டே இது பண்ணிட்ருக்காங்க
ம் ம் அப்டிதா ப்ரோ பண்றாய்ங்க ஆனா விராட் கோலி மட்டு இருந்தாங்ளே
என்ன ப்ரோ விராட் கோலி இருக்காறா ப்ரோ
ஆமா ப்ரோ ஃபிஃப்டி ஓவர்ல இருக்கார்ல ஒன் டே ல அவரு ரோகித் சர்மா மட்டு எடுத்துறாய்ங்க
என்ன அவிங்க இல்லனா டீமே இல்ல ப்ரோ
என்ன அதா ப்ரோ அத தா சொல்றே புவனேஸ்வர் குமார் பவுலிங் நல்லா அதாவ்து நல்லா லால ப்ளேயர்ல தானே எடுக்கணு ஏஜ்ஜ
ஆமா எடுக்லால்ல அவுரு அவுரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளேயர் ஃப்ரோ ஆஸ் இதுக்கு புவனேஷ்வ குமார் தா
இருக்காரு இந்தியா டீம்க்கு வந்து இந்தியாக்கு தா நல்லா விக்கெட் எடுத்து குடுப்பாரு
இல்ல ப்ரோ அவுரு பர்ஃபாமென்ஸ்ஸே பண்லேனா கூட ஓகே தானே நல்லா தானே பண்ணிருக்காரு ஒரு வாய்ப்பு குடுக்லால
ம் டீம்ல எடுக்கலயே ப்ரோ ஸ்காட்லயே இல்லயே
ப்ரோ வருண் சக்கரவர்த்தி வநதுருக்காரா
அவருக்கு வாய்ப்பு இல்லன் நெனக்கிறே அவருக்கு
ஐயோ இல்ல ப்ரோ அவர் ஆனா அவர் குடுக்லா போனம்மா போன ஐ பி எல் லா பாத்தீங்கன்னா நாலு விக்கெட்டு அஞ்சு விக்கெட் எடுத்தாரு ப்ரோ அவரு
ம்
இந்த டைம் அவரோட பர்ஃபாமன்ஸ் சரில்ல போல
ஆமா ப்ரோ
ஆனா இதுல எடுத்தாரு ப்ரோ டி ட்வென்டி வேர்ல்டு கப் புல எதோ அவ்ளோ டி ட்வென்டி வேர்ல்ட் கப்ல கூட பர்ஃபாமன்ஸ் கம்மியா தா இருந்ததுன் நெனைக்கிறே இல்ல ப்ரோ
ஆமா ப்ரோ அவரு ஆமா இது ஐ பி எல் லே கம்மி தா
ஆமா ப்ரோ
ம் ஐ பி எல் லே போட்டு எல்லா பேரு அடிக்க ஆரம்பிச்ட்டாங்க அவ்ரு பால
அன்னக்கி நானே எக்ஸ்பெக்ட் பண்ல ப்ரோ அவர்க்கு ஆனா இவ்ளோ பர்ஃபாமன்ஸ் பண்ணுவாருன் பாக்கல ஆனா செமயா பண்ணாரு முன்னாடி இப்ப கொஞ்சொ எதோ வீக் ஆய்டுச்சு நெனைக்கிறே அவருக்கு
ம்
என்ன ப்ரோ அவரு திருநெல்வேலிக்காரர் தான ப்ரோ அவரு
ஆ திருநெல்வேலி தா நெனைக்குறே ப்ரோ
ஓ சூப்பர் ப்ரோ
அப்றோ வாஷிங்டன் சுந்தர்லா எடுத்துடாங்க ப்ரோ
ஆமாம் ப்ரோ உள்ள போயிருக்கா ப்ரோ அவரு சூப்பரா இருந்தது அவரு அவரு பர்ஃபாமேன்ஸ் இப்ப நல்லாருந்துச்சுல மேட்சுலல்லா
ஆமா ப்ரோ அவர்ளா எடுத்துடாங்க டி டோண்டில அவர்ல்லா இருக்காப்ள வாஷிங்டன் சுந்தரு
சூப்பர் ப்ரோ
ம்
என்னா மேட்ச் போயிடு இருக்கு கரண்டா
இப்ப கரண்டா இப்பதா இது பிஃப்டி ஒவரு ஓடிட்டு இருந்துச்சு ஒன் டே
ஓ ஓகே ஓகே ப்ரோ
இந்தியாகு இன்னொரு டீம் என்னாது ஆஃப்கானிஸ்தானு நெனைகுற ஒன்டே ஆமா ஒன்டே ஆமா ஒன்டே தா போய்ட்டு இருந்துசு இப்போ அடுத்த புதுசா இன்னொரு ஒன்டே போகுது இப்போ இது முடிஞ்சு அடுத்து இங்கிலாந்து கூட இதுல வந்து கோலி இல்ல
ப்ரோ இப்போ போயிடுருக்கது என்ன சீரியஸ் ப்ரோ டி டுவெண்டியா
ஒன்டே ப்ரோ
ஒன் டே மேட்ச்
ஆ ஒண்டே மேச்சு தா போயிடு இருக்கு
ஓகே ஓகே ப்ரோ
ம்
சோ இது முடிஞ்ச பெறகு நெக்ஸ்ட் மேட்சு என்ன ப்ரோ
நெக்ஸ்ட்டு அதா ப்ரோ இது முடிஞ்சு ஆப்கானிஸ்த்தோட இது முடிஞ்சு இங்கிலாந்து கூட அடுத்த மேட்சு இருக்கு ம்
என்னமோ பிப்டி அடிச்சாராமே அப்படிங்களா
நா அந்த மேட்சு நா பாக்கலயே ப்ரோ
ஏதோ போட்டிருந்தாங்க சரிய ஞாபக இல்ல ப்ரோ ஏதோ ஸ்டோரில வந்துசு பிளாக் பஸ்டர் பண்ணிட்டாரு அப்டினு போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல
ஆமா ப்ரோ அந்த மேட்ச் நா பாக்கல
அது நானும் இல்ல ப்ரோ நானு மேட்ச் பாக்குறது இல்ல ப்ரோ இப்ப ரீசெண்டா இது சிஎஸ்கே வந்து அது ஒரு பிளாப் டீம் ஆயிடுச்சு அது வேற எனக்கு என்ன சொல்றதுனு தெரியல
அதுனால மேட்ச் பாக்கவே இன்ரெஸ்ட்
அ அது அடிக்கல நாலு இல்ல ப்ரோ என்ன எனக்கு ஐபிஎல்ல என்ன பிடிக்குனா ஆ ஆர்சிபி விசஸ் மும்பை இண்டியன்ஸ் மும்பை இண்டியன்ஸ் விசஸ் சிஎஸ் கே அதுதா நல்லா இருக்கு அந்த காமினேஷன் அதுக்காக தா பாப்பே ப்ரோ ஓகே ப்ரோ சோ நம்ம தொடர்ந்து வேற ஒரு அழைப்புல பேசலாம் ப்ரோ
சேரி ப்ரோ ஓகே தாங்க்யூ தாங்க்யூ தாங்க்யூ ப்ரோ ஆ